ஹல்ல
வணக்கம் தோழி எப்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்காங்க தோழி அங்க எல்லாரு நல்மா தோழி
எல்லா நல்லா இருக்காங்ப்பா சாப்டீங்களா
டன் தோழி நீங்க என்ன சாப் ட்டிங்கங்க
நா வந்து தோச
இங்கயு தோச தாங்க
ரே
சூப்பருங்க
ஆமா சட்னி இவ்ளோதாங்கோ சப்பாத்தி அவர் கேட்டா ஆ அவர் கேட்டா சப்பாத்தி மட்டு ரெண்டு தேய்ச்சு தரணுமோ மத்தபடி எல்லா ஆ முடிஞ்சுச்சுங்கோ ஈஸியாவே நீங்க முடிச்சுட்டுங்கோ பெருசா ஒன்னு செய்லே நீங்க
ப்பருங்க நா வந்து காலையில சப்பாத்தி குருமா பண்ணேங்க
ஆ
அதே மத்தியான்
நீங்க இந்த வெ வெள்ளே குருமலா வெப்பீங்களாங்கோ
வெள்ள குருமா வெக்கிறதில்லேங்க ஆ நாம்பா
எங்க பக்கோ பேமஸ்ங்கோ வெப்பாங்கோ ஆனா ரெசிபி எப்டின்னு எல்லா எனக்கு தெரியாது ஆனா ஹோட்டல்ஸ்ல எல்லா நீங்க பாத்த த இந்த இதுக்கு பூரிக்கெல்லா மெ மெய்னா அந்த மாரி தாங்க கொடுப்பாங்க வெள்ளே கலரு
ஆமாங்க நல்லா இருக்கும் பாக்கவே வந்து என்
நம் இந்த கறி கொழம்பு இதிலேயே பா க்கறோமா அந்த மசாலா மாதிர ரெட் கலரா இது வெள்ளியா இருக்கவும் ஒரு டிஃப்ரெண்டா நல்லா இருக்கோங்க சாப்பறதுக்கு
ஆமாங்க உண்மைதாங்க உண்மைதான் தாங்க
இந்த ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி எல்லாம் இது பண்றாங்க
ஆமாங்க ஆமாங்க அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா நேத் து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெல்ல முக்கடல க ப்பு மு க்கடல சுண்டல் மூனுத்தியும் ஊற வச் ச்சிட்டேங்க
உம்
விசில் வச்சிட்டு
உம்
அ எண்ணெய் ஊத்திட்டு அது வே க அது வெந்துட்டு இருக் ற அப்பவே நான் கடாயில வந்து எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் போட்டேங்க வெ ங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு ரெண் சின்ன உருளைக்கிழங்கு போட்டேங்க
இல்லைங்க உருளைக்கிழங்கு மட்டும் தான் போடணுமா இல்ல எல்லா காயும்
ஆமாங்க பீன்ஸு கேரட்டு் காலிஃபிளவருன்னு எல்லாமே போடுவாங்க அதுல த எல்லாம் எல்லா காயுமே போடுவாங்க ஆஹ் நான வந்து சரி உருள கிழங்கு மட்டும் போட்டாங்க
விஷயன் தான் விடுங்க நல்லாதான் இருக்கும் செரி இல்லாதப்போ அது இப்படி கூட சிம்பிளா நம்பினா
உருளைக்கெழங்கு போட்டாங்க ஆமாங்க உருளைக்கெழங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்கா
உம்
தக்காளி இஞ்சு பூண் சோம்பு
உம்
தனியா கூட சில சமயம் போடுவாங்க தனியா போட்ட அது வேற
இந்த கச கசா போடுவீங்களா
ஆ கச கசா இருந்துச்சு
உம் உம் கல்ல கூட நெறைய பேரு சேர்க்கறாங்கோ கல்ல கல்ல கொஞ்சம் போடலாம்
ஆமாங்க உண்மைதாங்க ஆனா நான் கல்ல போடுறது இல்லங்க கல்ல போட்டா இந்த சில பேர் கல்ல போடுவாங்க முந்திரி போடுவாங்க அதெல்லாம் வந்து குழம்பு திக்கா வர்ரதுக்காக போடுவாங்கங்க
இன்னோன்னு என்ன தெரியுமாங்கோ இந்த நார்த் சைட் எல்லாம் வந்து இந்த சிக்கன் செய்யற போதெல்லாம் வந்து ப்ரெஷ் கிரீம் போட்டு செய்யறாங்க நம்மல்லாம் வந்து தேங்காய் அறச்சு ஊத்தி செய்யறோம் இல்ல அவங்களாம் நிறைய வந்து கிரீம்மை வாங்கி யூஸ் பண்ணுவாங்களாம் ஃப்ரெஷ் கிரீம் அந்த மாதிரி எல்லாம் வந்து அ அவங்க வீடல
தேங்கால தானங்க செய்யறாங்க அந்த ப்ரெஷ் கிரீம் எல்லாம்
ஆனா வந்து அவங்க வந்து எங்களுக்கு சொன்னது வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அந்த கிரேவி நல்லா இருந்தது அவுங்க வீட்டுக்கு வந்து எங்களை சாப்படுறதுக்காக இன்வைட் பண்ணிருந்தாங்க சரி போலாம்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணிட்டு ரொட்டி செஞ்சு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்ப சாப்பிட்டப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எப்படி செஞ்சு இவளுக்கும் அவங்க வீட்டுக்கார தான் செஞ்சாங்களாம் அவங்க உங்க ஒய்ஃபுக்கு செய்ய வராதான் செரி நானே வாய் இருக்க மாட்டமா ச எப்படி செஞ்சுங்க பையா அப்படின்ட்டு கேட்டோ அவங்க இந்த மாதிரி ப்ரெஷ் கிரீம் எல்லாம் போட்டு செஞ்சேன் ஆனா உண்மையிலே கிரேட் ரொம்ந சூப்பரா பண்ணியிருந்தாரு நல்லாருந்தது அப்பதான் நான் கேள்விப்பட்டே ஃப்ரெஷ் கிரீம் எல்லாம் கூட போட்டு யூஸ் பண்ணுவாங்களா செய்வாங்களா அப்படின்றது அப் போதாமோ தெரிஞ்சுக்கணே
எப்பயுமே ஃப்ரெஷ் கிரீம் போட்டீங்கன்னா அதோடைய டேஸ்ட் இருக் ரிச்சா இருக்குங்கா
அதுதா இல்லைங்க நம்ம பக்கம் யாருமே அவ்வளவா யூஸ் பண்றது ல்ல அதனால நம்ம தேங்காய் தேங்காவா போட்டு பழகிட்டோமா ஆ இப்ப வேற சைடு போம்போதல்லா அங்கலா தேங்கா அவங்க எல்லா அவ்வளவா யூஸே பண்ண மாட்டாங்களா சாமிக்கு ஒடச்சா கூட அது சும்மா அப்டியே தா சாப்டு காலி பண்ணுவாங்களா இல்லா வேஸ்ட் பண்ணிடுவாங்களா தேங்கா எல்லா யூஸ் பண்ண மாட்டாங்களா எந்த கொழபிக்கு வேணா முந்திரி நீங்க சொன்ன மாரி முந் திரி அதெல்லா கூட யூஸ் பண்ணிக்கிறாங்களா கிரேவி வேணும்னா ஆனா தேங்காய் போட மாட்டாங்களா அதுக்கு தா நா ஆமா தேங்காவே அந்த பக்கோ யூஸ் ஆவறது இல்லைங்க அவ்வளோவா அதே மாரி நீங்க ஒரு எழுனி குடிக்கணும்னாலு ஹ ஹண்ட்ரட்ல இருந்து நூறு ரூபாய்ல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கு விக்கறாங்க அங்க க அதிகமா கெடைக்கிறது இல்லையில்ல அந்த பக்கோல்லா அதனால ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு ம்ஹ்
உம் உண்மங்க உண்மங்க
அப்புறம் மிங்கள் ஆவாங்களா நாங்க இருந்த எடத்துல வேலைக்கு போன எடத்துல எல்லா ஆ அது ஒடிசால இருந்து வந்தவங்கோ அசாம்ல இருந்து வந்தவங்கோ அங்கங்க அந்தந்த ஊருக்கு ஸ்பெஷல் எல்லா அப்டியே சொல்லிட் டே இருப்பாங்கோ ஒருத்தர் வந்து குஜராத்கார என்னோவோங்க அது ஏதோ தோ டோக்லா பேம்ம அவங்க பக்கோ இந்த தோச மாவுல வந்து செய்வாங்கோ அத செஞ்சு குடுத்துட்டாங்க எங்க வீட் க்கு என்க்கு அது எப்டி சாப்பிடணு என்னா ஏது இது வரைக்கு பாத்தது இல்லல்ல ஆஹ் அப்புறோ தா எங்க வீட்டுக்கார ஒவ்வொன்னா இதேஸ் சொல்லுவாகோ இது வந்து இவ்ங்க இவ்ங் அக்கா ஸ்பெஷலு ரொம்ப நல்லா இருக்கு நீ சாப்பிட்டு பாரு ஆஹ் இன்னொருத்தர் அதே மாரி ஒரு எலையில வந் வந்து இட்லி குண்டால ஆவ் ஆவி கட்டி ஒரு எலை மாரி வருங்கோ லீஃப்பு பெருசா அந்த லீஃப்பே வந்து எடுத்து அதுல வந் து கல்ல மாவு அதெல்லா ஆட் பண்ணி ஆஹ் அது ஏதோ ஒரு விதமா செய்வாங்க ரோல் பண்ணிருவாங்க ஃபுல்லா ரோல் பண்ட்டு இட்லி குண்டால வச் ச்சு ஆவி கட்னமாரி வேக வச்சுட்டு அது ஒரு ஸ்னாக்ஸ் மாரியே சாப்டுவாங்ளா ஆனா சாப்ட்ட ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அது பேரு தெரிய எனக்கு நீங்க அத சொன்ன மாரி அவுங்க ஊர்ல அது ஃபேமஸ்ஸா அந்த மாரி நெறைய விதம் இருக்கு உங்க சாப்பாட்டுல வந்து நம்மளுக்கு தெரிய ல்லைங்கோ அந்த ஒரு இடத்துல இருக்கு போதுதான் அவங்கவுங்க ஊரு தும் குடுக்குவாங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சது மராட்டி கார ஃபிரன்டுருந்தாங்க ரொம்ப அப்போ அவங்க குளோஸ்ஸா இருந்தாங்க அவுங்கதான் என்ன பண்ணுவாங்க ஆமாங்க அவங்க இப்ப வரைக்கு கூட பேசி வாங்கோ மறக்காம கால் பண்ணி எனக்கு ஹிந்தி வராது முதெல்லா அவுங்க தான் அப்டியே கூட நின்டு நீ நீ பேசு தப்பா இருந்தாலு பரவால்ல நீ கத்துக்கோ செய் ன்ட்டுனு ஒவ்வொன்னா எனக்கு அப்டியே கத்து கொடுப்பாங்க அவுங்க வீட்டுக்கு
பரவால்லங்க நல்லா ஊக்குவிக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூடவே இருக் ருந்துருகாங்க அவுங்க எப்படி உங்ககிட்ட பேசுவாங்கங்க தமிழ்லையா இல்ல ஹிந்திலயா இல்ல
ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி தாங்கோ அவுங்க வீட்டுல எல்லாம் மராத் தி பேசுவாங்கோ அவுங்களுக்கு அங்கிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ட அவுங்களுடைய லோக்கல் வீ் எல்லாமே அங்கதான் நீயர்பை தா அவுங்களுக்கு எல்லாமே வாரோன்னா மொத்தமா அவுங்க அண்ணா எடுத்துட் வந்து வீட்டுக் குடுத்து த்ருவாங்கோ வெங்காயோ தக் காளி வென் டக்க கிரேப்ஸு அவுங்க வேலையிறது மொத்தமு ஆஹ் என்னன்ன வேளையிராகளோ எல்லா காய்கறியு அவுங்க வாங்க மாட்டாங்கோ அதிகமா நெறைய இப்டி எடுத்துன்னு வந்து குடுத்துருவாங்கோ அவுங்க எனக்கு குடுப்பாங்கோ ரொம்ப க்குளோஸா இருந்ததுனால ஷேர் பண்ணிட்டு ஆமா அப்டியே பாக்ஸ் பாக்ஸ்யே எட்டாந்த அவுங்கன்னா எல்லா குத்துருவாங்கோ வார்த்துக் ஒரு டிப் ஆமா வாரத்துக்கோ பத்து நாளைக்கே எப்போ முடியுதோ அவுங்க அவுங்க வீட்டுல யாரு ஃப்ரீயா இருக்காங்களோ வெளையுறது மொத்தமு எடுத்துன்னு வந்து குடுத்துருவாங்கோ இவுங்க என்ன பண்ணுவாங்கோ பிஃரெண்ட்ஸுங்களுக்குல்லா ஷேர் பண்ணுவாங்கோ எல்லாருக்மே கொஞ்ச கொஞ்ச கொடுத்து அப்டி என்ஜாய் பண்ணி எல்லாம் சாப்பிடுவோம் நாங்க இல்லாம சாப்பிட மாட்டாங்க ஒரு பக்கோடா போட்ட கூட உடனே வாங்க மேல வீட்டுல செஞ்சிட்டு இருக்கேன் நானும் அதே மாரி நான் செஞ்ச சிக்கன் கிரேவி என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு வாட்டி ரொம்ப புடி சுபோச் சி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் எல்லா கிரேவியுமே வந்து கொப்ர தேங்கா வச்சுதான் செய்வாங்களாம் தேங்காய் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆமா சிக்கன் கிரேவி எல்லாம் கூட கொப்ரை தேங்காய் வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு அவங்களே வெயிட் பண்ணி இருந்த ஃபேமிலியா சாப்ட் படுத்துக்க அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ரொம்ப புடிச்சு போயிரு ஜெ நீங்க எப்படி செஞ்சுங்கோ காட்டுங்கோ காட்டுங்கோட்டுனு அவங்க பையன் பர்த்டே வந்துச்சு அடுத்து அவங்க வீட்டுல என்னய வச்சே செய்ய வச்சாங்கோ நான் செஞ்சு கொடுத்த அப்றம் தான் அவங்க அப்படியே அந்த தேங்கல செய்யற மெத்தேட இப்போ வரைக்கும்
நல்ல விஷயங்க நல்ல விஷயங்க
ஊர்து ஊர்து ஒருத்தர் கத்தின்னு செய்யறாங்க அவங்க ஊர்ல எவ்வளவு
ஆமாங்க ஆமாங்க ஓ அதாவது ந அதுக்கெல்லாம் வந்து ஒரு மனசு வேணுல்ல அவங்க கலாச்சாரத்தை விட்டு நம்பகிட்ட கத்துக்கிட்டு அதை ஃபாலோ
ஆமா ஆ ஆமாங்கோ அவங்க இப்ப வரைக்கும் கூட ஃபோன் பண்ணிட்டு எங்கிட்ட அததான் சொல்றாங்கோ உங்ககிட்ட கத்துக்கந்து வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதே செஞ்சுட்டு இருக்கேன் ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க கத்து கொடுத்ததுக்கு எங்க வீட்டுல எல்லாருமே விரும்புறாங்கோ ஏன்னா உங்க வீட்டு சைடு எல்லாம் வேற மாரி செய்யறனால இப்ப எல்லாம் இவங்க செய்தே கேக்குறாங்களா அவங்க அக்கா தங்கச்சி யார் வந்தாலுமே வீட்டுக்கு நீ செஞ்சி குடு சிக்கனு நீ செஞ்சி குடு அப்டின்னு அவங்க செய்றது வச்சி சாப்டு போறாங்களா
பரவாயில்லைங்க ரொம்ப நல்ல விஷயங்க நம்ம டிஷ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கீங்கங்க
ஆமாங்க அந்த மாரி வந்து ஒரு எல்லாருமே இருக்கும் போது அங்க இருந்தாக்கா எல்லாம் ஒரு ஜாலியா நல்லா ஃபன்னா போச்சுங்க அங்க மீட்டிங் போடுவாங்க அடிக்கடி வெளியே வெளியே சுத்த கூட்டிட்டு போவாங்க பஸ் வச்சு ஆஹ் நாங்க எல்லாம் ஒன்னா சேந்து போவோம் போன போட்டி போட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணின்னு ஜாலியாக பேசிக்கின்னு இது பண்ணிக்கனு என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறது எல்லாமே பேசி வச்சுட்டு போவோங்கோ ஜாலியா நீ எந்த மாதிரி போடுற நான் என்ன மாரி போடுறேன் அந்த மாரி என்ஜாய் பண்ணுவோம் நெறைய
உண்மையாலுமே நம்ம சொந்தம் பந்தங்கள ஒரு பக்கம் மிஸ் பண்ணுற மாரி இருந்தாலுமே வந்து இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறது வந்து ரொம்ப ஒரு மன ஆறுதலாகவும் நிம்மதி மகிழ்ச்சியாகவும் இருக்கும்
ஆமாங்க கண்டிப்பா பிரண்ட்ஸ் து வந்து சொந்த பந்தமும் தாண்டின்லாம் ஏன்னா அவங்க கூட கொஞ்சம் ஒரு சில டைம்ல செல் ஃபிஷ்ஷ யேசிக்லா அதையும் தாண்டி பிரெண்டஸ்ன்றவங்க வந்து ஆமா எதுவுமே மனசுல வச் கியாமா எதுமே வேணா இப்ப எதுமே உங்கிட்ட காசு பணம் எதுமே எதிர்பாக்காம ஒன்னு நி நிலைக்குதுன்ன அது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுதாங்க எந்த ஒரு ஆமா எந்த சூழ்நிலையிலயும் வந்து நிற்பாங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னாலும் சரி ஒரு சந்தோஷம்னாலும் சரி அது மாரி டாக்கா எங்க வீட்டுக்கு எனக்கு ரெண்டு பேருங்கோ ஃப்ரெண்ட்ஸு
சூப்பருங்க இன்னு இன்னு அவ்ங்க கூட நீங்க வந்து பேசிட்ருக்கீங்களாங்க கான்டாக்ட்ல இரு குறாங்களாங்க
அங்கியாங்கோ ஆமாங்கோ இன்னைக்கு வரைக்கும் கூட பேசுவாங்கங்கோ அவங்கோ எல்லருாமே ஆமா அவங்க இன்னைக்கு வரைக்கும் மறக்காம பேசுறாங்க நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தவங்கல்லாம் இன்னமே மறக்க காம என்னோடைய நம்பர் வச் சி ஆ நானு பேசிட்ருக்க அவுங்களு பேசிட்டு இருக்காங்கோ டைம் கெடைக்கும் மோது ஒரு ஃப்ரெண்டு வந்து அப்படியே டீச்சராகவே ஆயிட்டா ஆ நா எந்த வரைக்கும் பாவொ அப்டியே ஏதாச்சு ஒரு ஜாப் செய்ணு செய்ணு எங்கிட்ட ஒரு மோட்டிவேஷனாவவே பேசிட்டே இருப்பாங்கோ இல்லிங்கோ நா இப்டில்லா வீட்ல ஒக்காரவே மாட்ட ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணலன்னா அப்டி இப்டின் ட்ரை பண்ணி இப்ப போயிட்டு அவுங்க ஜாபுக்கே சேந்துட்டாங்கோ வண்டி அவ்ங்களுக்கு சுத்தமா ஓட்டுவே தெரியாதுங்கோ ஸ்கூட்டி ஆனா இன்னக்கி எப்டி ஓட்றாங்கன்னா ஃபுல் ப்ராக்டிஸ் ஆயிட்டு அவ்ங்க எங்க போணாலு வண்டிலதா போறதா வண்டி தா வருதா அவ்ங்களுக்கு சுத்தமா சைக்கெள் கூட தெரியாம இருந்து சிமா அங்கருந்த வரை க்கு ஆமா எங்கிட்ட சொல்வாங்கோ வண்டி ஓட்ட கத்துக்கணு வெளியில போணு ஜாப் போனு ஒரு பெண்ணுன்னா அடிமையா இருக்கக் கூடாது நல்லா நம்ப்ளு சமோன்றத காட்டணு னு ஆனா இன்னைக்கி அதுக்கு எக்ஸாம்பில்லா நின்
நல்ல விஷயங்க உண்மதாங்க அவங்க சொ சொல்றத வந்து நா வந்து ஒத்துக்குறேங்க
ஆமா ஆமா அப்படித்தாங்கோ போதும் சரிங்க தோழி நா கால் நீங்க பேசுறதுக்காக ரொம்ப நன்
சரிங்க தோழி மிக்க நன்றி தோழி மிக்க நன்றி தோழி தோழி எங்க பையன் வந்து பாசிபிள்னு சொல்ல சொன்னாங்க தோழி அது உங்க கிட்ட வந்து சொல்லனுமா தோழி சிங்க கிட்டா தேழி சிங்க கிட்ட த தப்பிக்க முடியாதுங்களா தோழி இம்பாசிபிளுங்கலா டிவி பாத்து கத்துக்கிட்டாங்க தோழி
சரிங்க தோழி சரிங்க நன்றி நன்றிங்க தோழி நன்றி
டேய் அமை